அலோ
சொல்லுங்க என்ன பண்ட்ருக்கீங்க நல்லா இருக் நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே எப்டி போச்சு இன்னிக்கு நாளு
இன்னிக்கு நாளு ரொம்ப அருமையா போச்சு கால இருந்து கொஞ்ச வேல அதிகமா இருந்துது திங்கக் கெழம்மங்கறனால
காதுமா ஆமா பசங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா இருக்கு
ஆமா ஆமா இன்னிக்கு திங்கக்கெழமனால அதிக வேலைகள் இருக்கு நமக் க்கு வீடெல்லா சுத்தம் பண்றது எல்லாமே இருக் க்கு அவங்க விட்டுட்டு போனது எல்லா தொவச்சு வெக்கிறது எல்லா
தொவச்சு ம் இப் இப்டி ஸ்கூல்லுக் அ பள்ளிக்கூடத்துக்கு முழு நேரமா இல்ல
முழு நேரந்தா அவங்க முன்னாடியே போவாங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க போன வரத்துல இருந்தே அதுனால முழுவாரந்தா போயிட் இருக்காங்க காலைல என்ன சமச்சு குடுத்தீங்க உங்க பா பைனுக்கு
இங்க கேரட் சாதம் செஞ்சு குடுத்த சிற்றுருண்டிக்கு நா வா வேபர் வேபர் குடுத்து விட்டு இருந்த அது குடுக்க கூடாதுன்னு மிஸ் சொல்லி குடுத்துருக்காங்க பாப்போ ஆஸ் பிறகு வந்துட்டு அதெலா குடுக்கவே கூடாது தடை செய்யப்பட்டுள்ள வக பொருட்கள்ளதலா அப்டின் சொல்லி அமுச்சிருக்காங்க
சாப்டாங்ளா மத்தியானோ என்ன செஞ்சு குடுத்தீங்க
மத்யம் அங்யே சாப்டு வந்துட்டாங்க
அதே ஓ செரி செரி
சாப்ட்டு இரண்ட்ர மணிக்கு விடுறாங்க ஆ ரெண்ட்ர மணிக்கு விடுவாங்க நா போய் கூட்டிட்டு வந்தே
சாப்ட மாட்டாங்ளா
வந்து அ ஆ வந்து சாப்பட்ல தூங்கிட்டா அவன்
ஆ செரி செரி ஏதாத் சாப்ட வச்சி தூங்க வச்சிருக்லால இன்னு கொஞ்ச நேரோ தூங்கிருப்பாங்க
வரம்போது ஐஸ்கிரீம் ம் ஐஸ்க்ரீம் தமிழ் ஐஸ்க்ரீம் தமிழ்ல என்னனு தெரில ஐஸ்க்ரீம் சாப்டுட்டு வந்த ஆ ஐஸ் ஐஸ்க்ரீம் சாப்ட்டுட்டு வந்தோ
சேரி சேரி பரவால்ல
உம் ம் இரவு தோச ஊத்தி சட்னி இல்லனா சாம்பார் வெச்சுட்டு தோச இட்லி அந்த மாரி அங்க என்ன சமைக்கற்து ஐடியா
இங்க வந்து சப்பாத்தி தா ஸ் செய்யறதா இருக்கறோ அவுங்க அப்பா வந்தோன ஆமா சப்பாத்தி பன்னீர் எதா வாங்கிட்டு வரேன்னாங்க அந்த மாரி பால் பொருட்கள் வச்சு எதாவது செய்லா அதான வித்தியாசமா விரும்பி சாப்பர் வாங்க எல்லாரும்
பசங்க ஆமா நானு அதா பன்னும் ஸ்கூல் ஆ பள்ளிக்கூடத்துகு அதான் கா ச செஞ்சு குடுக்க சொல்லிர்காங்க காய்கறிகள் சாதத்துக் கூட அது போட்டு
அத நீங்க பொறிச்சு கூட குடுக்கலா அ வறுத்து வுட்டு அந்த சாதத்து மேல கேரட் சாதோ எதுனாலு அது மேல தூவி குடுத்து வுட்டீங்னா கொஞ்ஜோ சாப்டுவாங்க இல்லைன்னா வெறும்மனா அவங்க சாப்டுவாங்கன்னா தோச கல்ல வச்சு நம்ம லைட்டா நெய்ல திருப்பி உட்டு ஒரு பாக்ஸ் பாக்ஸா செஞ்சு அப்டி செஞ்சு குடுக்கலா நீ இல்ல குச்சி குச்சியா இருக்கும்ல அந்த மாரி குடுத்தீங்ன்னா அது கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க குட்டி ட்டியா அந்த மாரி கட் பண்ணி வெச்ட்டு அது நெய்ல அது மாரி திருப்பி திருப்பி எடுத்திங்னா கொஞ்ஜோ விரும்பி சாப்டுவாங்க அதே பண்ணீர் பொர்ஜி மாரியு பண்ணலா பண்ணீர நல்லா திருவி எடுப்போம்ல நம்ம தேங்கா அந்த மாரிலா ஆ கேரட்டு கேரட் திருவோல சீ போல கேரட்டு திருவுறது
ஆ ஆ ஆ அதாவது அது பேரு பன்னீர் பூர்ஜியா
ஆ பன்னீர் பூர்ஜி அத முட்டைல செய்வாங்க நறைய பேரு அந்த முட்ட ஒடச்சு வுட்டி வுட்டு அதுல செய்வாங்க நாங்கம் ஆ அது